ஹலோ
ஹலோ
ஆ ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லா நல்லா இருக்க
சா ம் எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க
ம் எல்லாரு நல்ல
அங்க நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க
சாப்ட்டாச்சா
ம் இப்ப சிஸ்டர் சாப்ட்டே நீ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு நீங்க
நானு இப்பதா சாப்ட்டே சாப்ட்டே இப்பதா சாப்ட்டே ம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ம் ம் ம்
ம் பிரிஞ்சி செஞ்சே காலிபிளவர் குருமா நீங்க
நா இன்னை பாவக்க போட்டு கார கொழம்பு வச்சே அதுக்கப்பறோ வந்து தொட்டுக்கிறதுக்கு கேரட் பொரியல் பண்ணி வத்தல் வச்சு
பாவக்கா போட்டு காரக் கொழம்பு செய்வாங்களா
ம்
ம் எப்டி செய்வீங்க
ஊத் த்தி செய்வாங்கள் எங்க ஊர் சைட் வப்பாங்க
ம்
எங்கூர் சை டு எல்லா கொழ் ஆ எப்டி செய்படி பூண்டு ரசோ வச்சி
ஆஹ
ன்ன மேக்சிமம் நல்லெண்ணல வச்சா கொழம்பு நல்லெண்ண ஊத்திட்டு வெந்தயம் கொஞ்ச தாளிப் வடகோ ஆ சீரகோ இதா போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புற கடுகு வேணா போட்டுக்கலா இல்லன்னா விட்டுர்லா
ம்
ம் அதுக்கப்புற வந்து சின்ன வெங்காய
ம் ம் ம்
ஏ பூண் டு இதல்லா ஆ அப்டியே ஒன்னா ரெண்டாச்சு கருவப்பில்ல இதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புற வந்து தக்காளியும் போட்டு
ம்
ம் தக்காளி ஆமா லைட்டா பூண்டையு சின்ன வெங்காய மட்டு லைட்டா இடிச்சு போடணு
சரி சரி
அப் படி போட்டுக்கலா நல்ல க கை எல அப்டி கொஞ் ச அஸ் சுட் டு அதுக்கப்புற கூட போட்டுக்கலா அதுவு நல்லாருக் நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டிங் நல்லா வந்து வதக்கிடணு தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புற புளி கரைச்சு வச்சுட்டு நமக்கு எவ்வளோக் புளிப்பு வேணுன்னா கொஞ்ச புளி அதிகமா வச்சுல்லா ஸ்டர் ஹலோ
ஆ கேக்குது விட்டு கொஞ்ச ஸ்ட்ரக்கா ஆகுச்சு அதனால தா கொஞ்ச கேக்குதுங்களா ஹலோ
அப்டியா சேர் ஓ நா இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது சொல்லுங்க
ஓகே சிஸ்டர் அதா சிஸ்டர் அந்த மாரிதா வப்போ ஆ ஆ கேக்குது கேக்குது ஆ இப்ப வந்து நம்ப நா சொல்ற மெத்தேட்ல வந்து வீட்ல நம்ம சாதாரணமா வைக்கறது
ம்
கல்யாண வீட்டுக் ஆ காரக்கொழம்புன்னு இருக்கு அதெல்லா வந்து இன்னு சூப்பரா இருக்கு அதுக்கு வந்து இன்னு செலவல்லா அதிகமா போடுவாங்க இந்த முந்திரிப்பருப்பு தேங்கா இதெல்லா வந்து வறுத்து அரச்சு ஊத்துவாங்க அது வந்து இன்னு டேஸ்ட்டா இருக்கு அதுல்லா அந்த ஃபங்க்ஷன் டைம்லல்லா அந்த பங்க்ஷன்ல இது செய்வாங்க இ து இல்லாம எந்த ப ஆ வந்து மீந்துருச்சுனா மத்த எது மீந்தாலு யாரு வாங்கிட் போ மாட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ம் ஊரு வேண்டாமே ம் ஏ அதுக்கப்ற வந்துட்டு
ஆ
ஆமா அது வந்து அந்த கொழம்பு மீந்தா மட்டு வாங்கிட்டு போய்ருவாங்க ஏன்னா அது வந்து வாரக்கணக்குல கூட சூ
ஆ
டு பண்ணி சாப்ட்டா நல்லா இருக்கு முழுக்க முழுக்க அது வந்து நல்லெண்ணைல மட்டுந்தா செய்வாங்க அப்டியே கொழம்புக்கு மேல எண்ண மெதக்கு ம் ம் லைட்டா நம்ப ஒரு சூடு காட்டி வச்சுட்டோன்னு வைங்களே அதா சொல்றனே வார
அதா எல் அது க்காக எல்லா கொழம்புலயு எண்ண போட முடியாது இல்லையா
ஆமா ஆமா எல்லாத்திலயு பொருளு நல்லா இருக்காது அந்த கொழம்புக்கு மட்டுந்தா அது நல்லா இருக்கு எண்ண ஊத்துனா எல்லா கொழம்புக்கு நல்லா இருக்காது இந்த கொழம்ப வந்து எண்ண ஊத்தாம வெக்கவே மாட்டாங்க சிஸ்டர்
அப்பிடிங்ளா நா மோஸ்ட்லி எண்ண நெறைய சேத்துக்க மாட்டே
ம் ம் ம் சேம் நானு அப்பிடிதா வீட்ல சமைக்கற நா சொல்றது வந்து கல்யாண வீட்ல ஃபங்க்ஷன்லல்லா அந்த மாரி சமைப்பாங்க அன் ஆ அதனாலதா அது அவ்ளோ டேஸ்ட் குடுக்கறது அ அந்த அளவுக்கு வந்து செலவுங்களு அதிகமா போடுவாங்க அந்த மளிக செலவல்லா அதுக்கு அதிகமா போட்டு செய்வாங்க அதனால நல்லா இருக்கு
ம்
ம் அது வத்த கொழம்பு இதெல்லா வந்து து டேஷ்ட் இருக்கு எங்க ஊர் சைடுல அதா ஃபேமஸு அப்பற சிஸ்டர் நீங்க என்ன சமைச்சீங்க லஞ்ச்சுக்கு
நா வந்து அந்த வெஜிடபிள் ரைஸ்தா செஞ்சே
ம் ம் ம்
பிரிஞ்சின்னு சொல்வாங்க இல்லையா
ஆமா ஆமா ஆமா
ம் அது செஞ்சுட்டு அதுக்கு சைடிஷா வந்து முட்ட அதுக்கப்றோ காலிஃப்ளவர் குருமா
ஓ காலிஃப்ளவர் குருமா ம் ம்
ம் ம் அது யேன் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணே ம் அவுருக்கு அது ம் அந்த ரைஸ் மட்டு குடுத்தா அது ஒரு மாதிரி ட்ரையா இருக்குன் சொல்லுவாரு
ஆமா ஆமா அ அ
ஆ அதுனால அது கொஞ்ச கிரேவி மாரி செஞ்சு குத்தா அதுல மிக்ஸ் பண்ணி சாப்ட கரெக்டா இருக்குனு கேப் பாரு அதனெல்லா செஞ்சு குடுத்தனு
ஓ ஆமா ட்ரையா சாப்பறதுனால கஷ்ட யாருமே இப்ப ஸ்கூல் பிள்ளைங்க கூட அந்த மாரி லன்ச்சு குடுத்து உட சொல்றாங்க ம் சதெல்லா வந்து அது ஒன்னா போட்டு கிண்டியே குடுத்தனுச்சுங்க தனித்தனியா குடாதீங்க அப்டிங்கிறாங்க ஆனா அதெல்லா சாப்புடுறது எவ்ளோ கஷ்டதானா நம்மனா
கூல்ஸ் உங்க ஊர் உங்க ஊர் சைட் உங்க ஊர் சைட்ல அ உங்க ஊர் சைட்ல நீங்க மிக்சிங் கூல்ல வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்க சொல்றாங்க இப்ப எங்க ஏரியா சைடுல ஸ்கூல் இருக்குற ஸ்கூல்ல பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே
ம் ம்
ப்ரீ கே ஜி எல் கே ஜி படிக்கிற ஸ்டூடென்ஸ்கெலா தனி தனியா குடுக்க சொல்றாங்க
ஓ
ம் கொழம்பு தனியா ரைஸ் தனியா அந்த மாரி தனியா குடுக்க சொல்றாங்க
ம் ம்
ஏன்னா இன் இ இப்ப வந்து நம்ம வந்து மிக்சிங் ரைஸ் குடுத்துட்டோனா மிக்சிங் ரைஸ் குடுத்துட்டோனா பசங்கள வெளிய நிக்க வச்சிறாங்களா ம் பனிஷ்மெண்ட் மாதிரி வெளியிலே நின்னு சாப்புட்ணுமா அது இப்ப கொழந்தைங்களுக்கு பெசந்து சாப்ட கஷ் ட இல்லையா அதனால அவுங்களுக்கு மிக்சிங் ரைஸ் தானா குடுக்கணு ம் அதுதா
நம்ப வீட்டுல குடுத்தனுப்புறோம்னு சொல்றீங்களா இல்ல
அந்த ஸ்கூலோட ரூல் அந்த மாதிரியா இப்ப வந்து நா எனக்கு தெரிஞ்சு குடுக்கனு தனித்தனியா இல்லாம பெரியவங்கனா தனியா தனி தனி தா தனி தனியா குடுத்தாலு பெசஞ்சு சாப்டுவாங்க
ம் ம் ம்
கொழந்தைங்க வந்து கலர்ன சாத குடுத்தாதான அவுங்க ஈஸியா இருக்கு எடுத்து சாப் ட
ஓ நீங்க அப்டி சொல்றீங்க ஆன எனக்கு வந்து தனித்தனிதா குடுக்கணு ஏன்னா வந்து ஏ அப்டி சொல்றேன்னா நல்லா இருக்காதுப்ப இந்த கிளைமேட்டு நல்லா இருக்காது அது டேஸ்ட்டே மாறிரு
ம்
ம் தெரியும்மா பசங்க சாப்பிடு நம்மகிட்டயு எதுவு சொல்லாதுங்க அதே எப்டி இருந்தாலு சாப்பிட்டு வந்துறாங்கல்ல
புரியுது ஆனா இப்ப நீங்க கொழம்பு தனியா குடுத்தா கொழந்தைங்க பெசந்து சாப்புட தெரியனு இல்லையா
ம் ம் அப்புறோ ஸ்கூல்ல எல்லாமே வந்து ப்ரீ கே ஜி பஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக் கிற பிள்ளைங்க தா அதுக்குள்ள இருக்றதா சின்ன பிள்ளைங்க தானே அதுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பண்ணி அத ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி குடுக்கத்கு எவ்ளோ சாப்ட்ற போதுங்க நம்ப சாப்புற சாப்பாட்ல ஒரு நாலு சாப்பாட் சா அவ்ளோதா அது சாப்பிறது குட்டி கப்பு தா இவளவு எடுத்துட்டு போறது அப்டி ங்கும்போது ஜஸ்ட் ஊத்தி ஓர் கிண்டி குடுக்குறதுல என்ன ஆயிரப்போது அந்த மாரிதா நா யோசிப்பே ஆ ஏன்னா ரெகுலர் இப்டியேந்த இந்த மாரி ட்ரையாவே சாப்ட் சாப்ட்டு அதுங்களுக்கு ஃப்ரீயா ஒரு மோஷன் கூட போறது கெடையாது தண்ணியு ஒழுங்கா குடிக்கிறது கெடையாது எவ்வளவு ஹெல்த் இஷ்யூ தெரியுமா இதனால நம்ம சாதாரணமா நெனைக்கிறோ நல்ல தாராளமா குழம்போ ரசமோ அந்த மாதிரி அதுங்க அதுங்களுக்கு சாப்படுறதுக்கு நல்லா இருக்குது அப்ப ப்ரெஷ்ஷா அதுக் அப்டியே கிண்டி சாப்பிட்டுக்கறாங்க நல்லா இருக்கு அந்த மாரி குடுத்தா இந்த மாரிலாம் குடுக்கும்போது நா ஒரு ஒரு நாளைக் கி நா எப்படி என்னோட கொழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து அனுப்பறனோ அதே மாரி நா வீட்ல வச்சு சா சாப்ட்டு பாப்பே அந்த சாப்பாட கொஞ்சோ எக்ஸ் ரா கிண்டி அதே மாரி கப்புல போட்டு அ டைட் ட்டா போட்டு மூடி அப்டியே வச்சிருந்து அதுங்களுக்கு லஞ்ச் டைம் எந்த டைமு எனக்கு தெரியு அந்த டைம்ல நா அத ஓபன் பண்ணி சாப்ட்டு பாப்பே காலைல சாப்ட்டா அந்த டேஸ்ட் அது மதியத்துல இருக்கவே இருக்காது நல்லா இருக்காது அது இந்த மாரிலா நா செய்வே எனக்கு அதெல்லா நா ரொம்ப கேர் பண்ணிப்பே உண்மைலயே ஏன்னா நமக்கு நம்ம பிள்ளைங்க தா எனக்கு பாப்பா ஒண்ணு தா
ஆ ஆ படி ஸ்கூல் போறாங்களா
ஆமா ஆமா செகண்ட் ஸ்டாண்டடு போறாரு அ சொல்லும் தினமு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோமா மேம் வந்து தனியா குடுக்க வேணா சொல்றாங்க ஒனக்கிடி எடுத்துட்டு வரசொல்றாங்க அப்டிங் அந்த மாரி சொல்லு நா அதா பண்ணிக்க மாட்டே நா ஸ்கூல்லயே போய் ஒரு நாள் சொல்லிட்டு வந்துட்டே
இங்க வந்து செக் பண்றீங்க
ம் நா செக் பண்ணுனதுனாலதா அது எது நா குடுக்றதில்ல கிண்டுன சாப் பாட்லா குடுக்குறதே இல்ல ஒன்னாக்கு போட்டுல்லா குடுக்கறது இல்ல தனி தனியா குடுத்து அம்ச்சிருவே அந்த மாரி சாப் நம்ம தா செய்றோ அதுங்க சொல்ல தெரியாதுல நம்ப சொல்லுவோ அது நல்ல இல்ல ஒரு மாரி இருந்தது அப்டின்னு சொல்லுவோ அவுங்களுக்கு தெரியல எப்டிருந்தாலு சாப்டு வந்துறாங்க அதயு சொன்னே அவுங்க மேம் கிட்ட இந்த மாதிரி வந்து நீங்க அத கொஞ்சோ செக் பண்ணி பாருங்க எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு
கே ம் ஓகே ம் ஆனா நா படிக்கும் போது சரி இப்ப வரைக்கும் சரி எனக்கு ஒரு சாம்பார் சாதம் நானுமே கலரி தா சாப்றது
ஓ அது நல்லாருக்குமா லன்சுக்கு எடுத்துட்டு போய் சாப்புற வரைக்கு
ஆ நல்லாருக்கு நல்லாருக்கு நல்லாவேருக்கு
ம்
இப்ப நீங்க தக்காளி சாதோல்லா செஞ்சீங்கன்னா எப்டி தக்காளி சட்ணி தனியா ரைஸ் தனியா அப்டி குடுத்து அனுப்புறீங்களா
மேக்சிமம் ஏன்னா அது குடுத்தனுப்ச்சதில்ல அது ஒன்னா போட்டு செஞ்சு
ம்
இல்லிங்க இப்ப ஒரு குக்கர்லயோ இல்ல அந்த மாரி எல்லா இதும் போட்டு ஒன்னா பிரியாணி செய்யற மாரி செய்யறோம்ல்ல அதெல்லா நல்லாருக்கு நம்ம சாதம் தனியா வடி ச்சு தனியா கொழம்போ இல்ல சட்னியோ அரைச்சு அத ஒன்னா போட்டு ஆ
ட்ரை பண்ணுங்க கொஞ்சோ கொஞ்சோ எக்ஸ்ராவா கொஞ் சோ எண்ண அதிகமா ரொம்ப அதிகமாலா இல்ல கொஞ்சோ விட்டுட்டு வெறு தக்காளி மட்டு மே வதக்கி
ம்
சாப்பாடு நல்லா ஆற வச்சுட்டு கலரிடுங்க கல ட்டினா அந்த கொழம்பு கூடவே அந்த ரைஸ் ஊறி ஊறி வேற டேஸ்ட்லருக்கு அந்த டேஸ்ட் நல்லாருக்கு
ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து தக்காளிக்கி ஓகே ஏன்னா அது கொஞ்சோ புளிப்புசுவ இருக்கறனால கெடாது நல்லா இருக்கு சாப்பாடு வேறப்ப நல்லா இருக்கு இப்ப ஒரு கேரட் சாதோ ஒரு பீட்ரூட் சாதோ இதெல்லா எடுத்துக்கிட்டோன்னா அத நம்ப எந்த ஒரு புளிப்போ புளியோ எதுவுமே ஆட் பண்றது கெடையாது ஆ கொஞ்ச பொரியலுன்றனால அது தேங்காயு ஆட் பண்றோம்ல்ல துருவி சமைக்கும்போது பொரியல் கிண்டும்போது தேங்காய் எல்லாம் போடுறோம் சோ தேங்காய் எல்லா சீக்கரோ கெட வச்சிரு இப்ப அவரு மேக்சிமம் கேக்குறதே வந்து இந்த கேரட் சாதோ பீட் ரூட் சாதோ உருளைக்கெழங்கு சாதோ இப்டிதா கேப்
இப் இப்ப உங்க செகண்ட் ஸாண்டர்ட்னா உங்களுக்கு டூவெல் டுவெல் தேர்டிகுள்ள உங்களுக்கு லஞ்ச் டைம் இரு
ஆமா டுவெல் ஓ கிளாக்கா லன்ஞ் டைம் வந்து டுவெல் ஓ கிளாக்
டுவெல் ஓ கிளாக்னா தாராளமா குடுக்கலாமே கெடாது காலேல எத்தன மணிக்கி பேக் பண்றீங்க
காலேல வந்து லாஸ்ட் பைனல் டாச்லதா அத நா பேக் பண்ணுவனே ஒன்பது மணிக் கி வீட்ல இருந்து கெளம்புவாரு ஒரு எட்டு ஐம்பத்தஞ்சி எட்டு ஐம்பதுக்குதா வந்து நா அத கிண்டுவனே ஒன்னா போட்டு முடிஞ்சளவுக்கு
அது ஓகே அப்ப கெடாது அது மோ ஓகே மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கெடாது நீங்க தாராளமா செய்யலா
ம் ம் ஆ ஏன்னா ஒரு நாள் வந்து புட்டு அவிச்சி குடுத்தே பாப்பாவுக்கு நா இங்க கொஞ்சோ வச்சிருந்தே சாப்ட்றதுக்கு பாப்பாக்கு அவிச்சி குடுத்தே நா இங்க வச்சிருந்தது கொஞ்சோ காத்தோட்டமா இருக்குல்ல நம்ம ஆ ஒரு கப்புல வைக்கிறோ அப்டின்னா கூட நம்ம டைட்டா மூடி போட்டு வைக்க மாட்டோ ஒரு தட்டுக்கு இது போட்டு முடி வைப்போ ஆனா அவுங்களுக்கு குடுக்கறது அப்டி இல்ல ஒரு டைட்டா மூடி போட்ட பாக்ஸ்ல அது ஒரு பேக் குள்ள வச்சி அந்த கிளாஸ் ரூம் குள்ள அத அடைச்ச மாதிரி இருக்கு ஈவினிங் வர்றாரு இங்க நா வச்சிருந்த புட்டு வந்து மீதி வச்சிருந்தது வந்து நல்லா இருந்துச்சி சாப்ட்றதுக்கு ஈவினிங் மீந்தது அதே வந்து அவரு எடுத்துட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துட்டு